என்ன பண்ணிட்ருக்கீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க
ஆஹ் நா நல்லா இருக்கேன்ப்பா சாப்டீங்ளா
ஹா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்பிட்டேன்ப்பா என்ன சாப்ட்டீங்க நீங்க
நான் னா ரைஸ்ஸு சாம்பார் சாப்டேன்
யாரு பா சமச்சா நீங்க செஞ்சீங்களா இல்ல அப்டிங்களா நீங்க செஞ்சீங்களா அம்மா செஞ்சாங்களா
அம்மா செஞ்சாங்க
நீங்க செய்யேலிங்களா
ஆஹ ஹ இல்ல நா
ஏனப்பா அப்டிங்களா சரிங்கப்பா எப்ப ஆ கல்லூரிக்கு போய்ட்டீங்களா இன்னு வீட்டுலதா இருக்கீங்களா ஜாய்ன் பண்றேன்னு சொல்லிருந்தீங்களா அதுனாலதா கேட்டே எப்ப போறீங்க
போறே ஹாலுக்கு
அப்டி சரிங்கப்பா சரிங்கப்பா வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்களா பள்ளி கூடத்துக்கலா பசங்க
போய்ட்டாங்க
ஆ சாப்ட்டு போனாங்களா இல்ல அப்டியே போயிட்டாங்களா
சாப்ட்டுதா போனாங்க
ஆஹ் நல்லா சொல்லி தராங்களாம்மா
ஆஹ் ஆஹ்
மருதாணி செடி யாரு வச்சது வீட்டுக்கிட்ட
எங்க
ஹலோ உங்க தாத்தாங்களா இல்ல நல்லா வளர்ந்திருக்கா அத புடிங்க கிட்டோமான்னு கேக்லான்னு தா கேட்டே
ஆ புடிக்கலா ஆனா அம்மா கிட்ட கேக்கணு
அப்டிங்களா இல்ல அண்ணன் கேட்டுட்டே இருக்காரா ரொம்ப நாள்லாச்சு புடுங்க புடுங்கன்னு சொல்லிட்டு
அது பரவலாம்ண்ணா
அதனால தா சரி புடுக்கலா அப்டினுட்டு உங்ககிட்ட கேட்டு பிடிங்கலா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே ஹ முருங்காக்க எல்லா புடுங்கிட்டீங்களா இல்ல முருங்கா மரமே வெட்டுட்டீங்களா
மர அது இ இலையா மட்டு முரூங்க இல வி்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்பா
ஹ அப்டிங்களா அப்போ காய் எல்லா இன்னும் சீசனுக்கு தானே விடும் மறுபடியு
ஆமா ஆமா
நிலத்துல எல்லா கலக்க ஏதோ போட்டுிருட்டீங்க போல இருக்குது கலக்க போட்டுட்டீங்களா
ஆ ஆ அ
வேற எதோ போட்ருக்கீங்க என்னது இதெல்லா
அவரே தவறை
அப்டிங்களா சரிங்கப்பா எல்லா எப்டி போட்டுட்டுருக்கறாங்க பாருங்க எல்லாருமே பொருட்டாங்க அவங்க போட்ருப்பாங்களா பக்கத்துல அந்த பொக்கோ ஏதோ வந்து அவங்க போட்ல போலக்குது எதுமே இப்பதா ஏற்வாடு இருக்காங்க போல போட்டாங்களா இல்ல போடலைங்களா
இல்ல போட்டுட்டுருக்காங்க எல்லா போட்டாங்க
போட்டாங்க போல மழ காலல்லா அதுனால போட்ருப்பாங்க எல்லாருமே சீக்கிரா போட்டு அவங்களு மழ வந்துரு அப்டின்ட்டு
அ ஆமா
எங்கள் தா ஏரு ஓட்டே சொன்னாங்கப்பா என்ன ஆச்சுன் தெரியல
உ
எ அ என்ன பண்ண போறாங்கன் தெர்ல மாட்டுக்கு தா சோளோ போட்றேன் சொல்லிட்டுருந்தாங்க
அ
இப்ப அங்கலா என்ன போட்றாங்கன் தெர்ல கலக்க போட்டதுக்கப்றமா அந்த பக்கொ மயிலெல்ல வருது இல்லைங்களா மயிலு வரு அப்றோ எல்லாமே வரு எங் க்கு கெடைக்காது கலக்கா போட்டா அப்டின்னுட்டு கலக்கா போடாம சோளொ போடான்னுட்டுருக்காங்க என்ன பண்றாங்கன் சரி இல்ல
ஆ ஆ
ம் கல்யாண்த்துக்கு போணு சொல்லிட்டுருந்தீங்க போய்ட்டீங்களா
இல்ல இல்ல ஒ
ஏ போல போகன் சொல்லிட்டுருந்தீங்களே ரெடிலா ஆயிட்ருந்தீங்க நைட்டு
வுட்டாங்க அதுனால
ஆ அப்டிங்களா சரிங்கப்பா விடுங்க நாயித்துக்கெழம ஏதோ பம்ப்ஷன் வைக்கிறாங்களா அதுக்கு போய்டுங்க பேசாம எங்கப்பா வைக்கிறாங்க நாயித்துக்கெழம
என் கிருஷ்ணாகிரிலன் சொன்னாங்க
ஆ அப்டிங்களா சரிங்கப்பா நீங்களு கெளம்புறீங்களா கட்டிட்டு போவீங்களா சுடிதால போவீங்களா
தெரிய்ல நா இருப்பேனானு காலேஜு
ஆமால்லப்பா அத்னால்தா ஆமா ஆமா இல்ல காலேஜுக்கு போய்ருவீங்க சரிங்கப்பா சரிங்கப்பா அதா கேட்ட மதியத்துக்கு செய்ணுமா இல்ல இருக்குங்களா
இருக்கு இருக்கு ப நைட்டுக்கு மட்டு பண்ணா போதூ
ஆ அப்டிங்களா சரிங்கப்பா சொல்லுங்க எதோ சொல்ல வந்தீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே என்னன் கேட்ட
ஷ்
ஹலோ கேக்குதுங்களா ஆ ஆ சாப்ட்டேம்ப்பா சாப்ட்டே
ம் என்ன ப்டீங்க
நா பூசினிக்காய் சோறு சாப்ட்டேம்ப்பா அப்பாக்கு அதா ரொம்ப புடிக்குமா பூசினிகாய் சாப்க்கு சினிக்கா வாங்கிட்டு வந்தாங்க அப்பா அ பூசனிக்கா கொழம்பு செய்யலா தா நென ச செரி அப்பாக்கு பூசனிக்கா சோறுனா ரொம்ப புடிக்குமா அதே செய்ய சொன்னாங்க சப்பா செஞ்சுட்டே மு அப்பாக்கு அதா புடிக்கூ அதனால
ஆ
ம்
ஹெலோ
என்னப்பா
யார் செஞ்சது
நாதாப்பா செஞ்ச குக்கர்ல வச்சுட்ட குண்டாவ எனக்கு பண்ண தெரியாதா அதனால குக்கர்ல வச்சுட்ட அம்மா பண்ணா குண்டாவ்ள பண்ணிடுவாங் நா பண்ணா குக் கர்லதா எனக்கு குண்டாவ்லேல்லா பண்ண தெரியற்தில்ல தக்காளி சோறா இருந்தாலு செரி பூசணிக்கா சோறா இருந்தாலு சரி எனக் குண்டாவ்ல பண்ண வராதா அதனால குக்கர்ல வச்சிருவே அது செய்வே எனக் தெரியாது அதனாலதா
பூஷணிக்கா சாப்பாட் செய்யவே தெரியாது
யாருக்கு
எனக்குதா
ஏ
நா எங்க மம்மிதா செய்வாங்க நா மறந்துட்ட
அப்டிங்ளா நா வேணா சொல்லித்தற்ட்டுமா இப்போ
சொல்லித்தாங்க
ஆ எண்ண பட்ட இப்ப தக்காளி சாதொ செய்வோ பாத்தீங்களா பட்ட லவங்கொ ஏலக்கால்லா அதே மாதிரி பிரியாணி எலையு எடுத்து நமக்கு தேவையான அளவு பட்ட ரெண்டு ஏலக்கா சீ பட்ட லவங்கம் ரெண்டு அதுக்கப்றமா ம் பிரியாணி எல எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்ச மொளகார்ந்தா ரெண்ட போடுங்க போட்டுட்டு நல்லா அதையு வதக்கி ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்றொ தக்காளி தக்காளி நல்லா கொஞ்சொ வேக வேகட்டு கொஞ்சமா லைட்டா உப்பு போடு கொஞ்சொ லைட்டா வெந்ததுக்கப்றமா அது மேல காய் போட்ருங்க காய் போட்டதுக்கப்பறமா கொஞ்ச நேரொ கொஞ்ச நேரொ அது விடுங்க எண்ணய்லயே கொஞ்சொ பொரியட்டு அதுக்கப் அப்றமா என்ன பண்ணுங்க உ பிரியாணி மசாலாவோ இல்ல சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ ஏதாச்சு இருந்தா அத கொஞ்சம் போடுங்க மொளகா தூள் போடுங்க அதுக்கப்றமா கல கேஸ்ரி பௌட்ரு இருக்கு பாத்தீங்ளா அது கொஞ்சமா போடுங்க லைட்டா போடுங்க அதுக்ப்றொ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அது ஒரு ரெண்டு நிம்ஷொ விடுங்க ரெண்டு நிமிஷொ அதுவு விட்டதுக்கப் அப்பறமா தண்ணி ஊத்துறீங்க நம்பளுக்கு எந்தளவுக்கு அரிசி எடுக்குறோமோ அந்தளவுக்கு தண்ணி எடுத்து ஹா பண்ணிட்டு நல்லா கொ நல்லா கொஞ்சொ கொதிக்கிற கொதிக்கிற டைம்ல வந்து அரிசி போடணோ புர்
எக்ஸ்ட்ராவா சி தண்ணி வித்
எக்ஸ் எக்ஸ்ட்ராலா வேணாம்பா எக்ஸ்ட்ராலா வேண்டா குண்டோள பண்ண எக்ஸ்ட்ரா ஊத்துலா ஆனா குக்கர்ல பண்றதுனால அதிகமா வேண்டா அந்த எந்த அளவுக்கு நம்ப எந்த எத்தன கப்பு எடுக்குறோம்ளோ அத்தன கப்புக்கு அந்த அந்த கப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ ஒரு கப்பு எடுத்துங்னா ரெண்டு கப்பு அ சப்போஸ் ரெண்டு கப் பு எடுத்தீங்னா நாலு கப்பு தண்ணி அந்த மாரி எடுத்து ஊத்திட்டு குக்கரு மூடி போட்னாலா நம்ப்ளுக்கு தெ நல்லா டேஸ்ட்டு பாருங்க கரெக்ட்டா இருந்துச்சுன்னா மூடி போட்ருங்க அப்டி இல்லைன்னா மறுப்டி ஏதாச்சு வேணுன்னா அப்ப போட் போட்டு லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா இருக்கு இல்லனா சாப்டுங்க வாங்க வீட்டுக்கு வந்து வ செஞ்சிருக்க
ஆ வர வர
ம் சாப்டுங்க வாங்க அதுல போ அதுல போய்ட்டு என்ன நைட்டுக்தா செய்ணு ஏதாச்சு மதியத்ருக்குருக்கு அம்மா நானு தம்பிதா அண்ணா வேலைக் பொய்ட்டாங்க அப்பாவு கிருஷ்ணகிரிக்கி இங்க போய்ருக்காங்க
ஆ ஹ
நாங்க ரெண்டு பேர் நாங்க மூணு பேர்தான மதியத் மதியேத்துல நாங்க யாரு நானு சாப்ட மாட் தா முஸ் சாப்ட மாட்டாங்க தம்பி மட்டுதா
ஆ
வாங்க பாத்துக்கலா
ஆ வர வர
ம் வாங்க உங்க வீட்டுக்கிட்ட முறுங்கை மாரோ இல்லாதனாலதா எதோ இல்லாத மாரி தே ஒரு பீல் ஆவுது
அது அப்பா வெட்டிவிட்டுடாங்க
அப்டிங்களா அத பாத்தா திடீர்னு என்னடா இதுல ஒண்ணுமே தெரியாத மாரி என்னா இருந்துச்சு யோசிச்சு பாத்தா முருங்கக்காய் மரோ இல்ல அப்டினு தெரிது எனக்கு ம் நல்லா விட்டுறு முருங்கக்காலா நல்லாதானப்பா இருக்கோ
ஆமா ஆமா
ம் எங்க தோட்டத்துக்கிட்டியே அங்கியூ இருக்கு சீ எங்க முருங்கக்கா ஆனா ஒன்னு கூட நல்லா இருக்குதுல்ல முருங்கக்கா எல்லா இதாயிட்டு இருக்கு அதனால நாங்க முருங்கா புடிங்கிட்டு வரமாட்டோ முருங்கா மரோலா வெட்டிட்டாங்க இப்பல்லா ஒண்ணு கூட இல்ல இப்ப புதுசா வெச்சிருக்காங்க ஏனா பண்றது தெரில அது வேற மடோ இல்ல ஆடோ வந்து சாப்ட்டு போயிருது அதுக்கு வேலி எது போடுறது இல்லைங்களா அப்படியே விட்டுறீங்க அந்த நெலத்துக்கிட்ட அதனால ஏதாச்சு ஒன்னு சாப்டுட்டு போயிது எ தம்பி தினமோ எடுத்துடு போய் தண்ணி ஊத்திட்டு வருது தினோ பாத்துக்கறது வந்து திட்றது இத சாப்புட்டுருச்சு இத சாப்புட்டுருச்சு அப்டினிட்டு யாரால என்ன பண்றது சாப்புட்டா என்ன பண்ண முடியோ என்னப்பா
கஷ்டப்பட்டு பாத்துக்குறாங்க சாப்புட்டுச்சன்னா சும்மா இருப்பாங்களா கஷ்டமா இருக்கு
ஆமா ஆமா இப் ஆமா ஆமா இப்போ கொயிக்கா மரத்திட்டுந்து கா வீட்டுக்கிட்ட ஹைப்ரய்ட் இது அது இப் இப் பியூ பியூ காய்லா விட்டுருக்கு சின்னசா இருக்கு ஆன காய்லா விட்டுருக்கு பசங்க கிட்டல பொய் சொல்லி வெச்சிருக்கா கேமரா இருக்கு யாராச்சு புடுங்கனீங்கனா உங்கள அவ்ளோதா நா அடிச்சிருவே அப்டினு சொல்லி வச்சிருக்காங்க அதனாலே இப்போ அது யாரு எடு இருக்குதுல அது அ பக்கத்துல வந்தா கூட ஏமுத்தா அடிச்சிருவாங்க அப்டினு சொல்லிட்டு அவுங்க அந்த பசங்க யாரு தொரதுல இல்லன்னா வெச்சுக்கோங்ளே ஏதாது ஒன்னு பிச்சு எடுத்து போட்டு நல்லா ஒடைக்கிறத அந்த புள்ளிங்களோடது வேல வெங்காயமே இருக்கட்டு கத்திரிக்காவா இருக்கட்டு வெங்காயமா இருக் க்கட்டு எதுவா இருந்தாலு சரி அந்த செடியில இருந்து பிச்சு அத ஆப் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க நல்லா ஒடிச்சு அதுக்குள்ள என்ன இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு பாத்தே ஆகணு அப்டினிட்டு ம் இனி அவ்ளோதா என்நோன்னு
என்னது
டாக்டர் ஆகிடாங்க
ஆம ஆமாப்பா ஆ எல்லா படிச்சு டாக்டர் ஆன இவுங்க படிக்காம டாக்டர் ஆயிடுவாங்க
ஆ
என்ன பண்றது பசங்கள ஏதா சொன்னாச்சுக்கோயே அலுதுனு போயிருவாங்க செரி எதுன வந்து நா எது சொல்ல மாட்ட தம்பிதா திட்டுவா
ம் நான் வெஜ் சாப்பலா நெனைக்கிற
மாங்கா புடுங்றீங்களா இருங்க நானுவர இருங்க ரெண்டு பேரோ சேந்து சாப்பலா
ஆ திருட்டு மங்கா சாப்பறதுக்கு எவ்ளோ ரூசியா இருக்கு
நம்ம சொந்த மாங்கா சாப்பட்றத விட திருட்டு மாங்க சாப்பட்றதுதா செமா டேஸ்டா இருக்குல்ல
ஆமா
அது என்னவோ அதுதா உண்ம ஆனா இங்க ஆ நல்லா வெகுலு மாங்க ப்பா இருந்த புடுங்குங்க அப்பதா நல்லாருக்கு வெயில் மாங்கா புடுங்குங்க்கா அப்பதா நல்லாருக்கு அப்டியே சாப்புல்லா மொளகாத்தூள் எடுத்துட்டு வர
புடுங்குங்க இந்த சைடு வெகுல்மாங்கா இல்ல
அப்புடிங்ளா சரி இருங்க இருந்தா புடுங்கிட்டு வர ஜாலியா உக்காந்து கத பேசலாம் நம்ப ரெண்டு பேர்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது வீட்லயே எவ்ளோ நேரோ இருக்கர்து உக்காந்துக்கலா அந்த அக்கா வீட்டுக்கிட்ட போன அங்க அந்த அக்கா ப பாத்திரக்கழுவிட்டு இருந்தாங்ளா அளவேற இருக்கும் போல அந்த அக்காக்கு எதுக்கு போயிட்டு நாம சும்மா டிஸ்டர்பப் பண்ணிட்டுன்றத்தா நானு போல போன பாத்ரோ கழுவிட்டு இருந்தாங்க சரி ஃப்ரீயா இருந்தா ஆ வேல இருக்கு கொஞ்சோ வெளிய போலா அப்டின்னாங்க மூடிட்டு இருக்குங் இல்லீங்களா அதனால எப்டி போறது இல்லக்கா மழ வந்து ட்ருக்கு நாளைக்கு இல்ல நாலாணிக்கூட போலாங்க்கா அப்டின்னு சொல்லிருக்க நேத்து அவங்களுக்கு பர்த்டே வேறயா அவுங்க ஹஸ்பண்ட் வேற க அமௌன்ட் அனுப்பிருக்காங்க அதுக்கு போய்ட்டு துணி வாங்கணு அப்டின் சொல்லிட்ருந்தாங்களா அதா அதனாலதா சரி போலான்னு பாத்தோ இன்னிக்கு மழ வந்துருச்சுங்களா அதனால நாளைக்கு போலா அப்டின்னு க்ரோ க்கோ நாளைக்கு நல்லா இருந்தா ஓகே நாளைக்கு இப்டியே இருந்தா போக முடியாது
ம்
ம் எங்க வீட்டுக் போய்ட்டீங்களா இப்போ
ஆ மாங்கா பிச்ச அதா வெச்சுட்டு வரலான்னு போன
ஆ அப்டிங்களா இருங்க நானு மாங்க பிச்சுட்டு வற ரெண்டு பேரு சேந்து சாப்புல்லா நீங்க வந்துருங்க உப்பு மொளகா தூள்லா நா எடுத்துட்டு வந்தர்ற உக்காந்து ஜாலிய சாப்புல்லா கத பேசிட்டு சரிங்க ப்ரெண்ட் கொஞ்சோ டைம் ஆகுது வேல இருக்கு நா அப்றோ கால் பண்டுமா
ஆ ஓகே
ஆ சரிங்கப்பா ஓகே